ஹலோ
நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா கேக்குதா உங்களுக்கு
ஆ நல்ல கேக்குது.
கா என்ன பண்
இப்பதா சாப்டலான்ட்ருக்கே.
ஓஹோ என்ன சாப்பறீங்க. என்ன ஸ்பெஷல் இன்னிக்கி. சாட்டர்டே வேற என்ன ஸ்பெஷல்.
எ உங்குளுக்கு
நா இப்பதா டீயே குடிக்கிற.
நாங்ளு இப்பதா குடிச்ச என்ன ஸ்பெஷல் அங்க இன்னிக்கி.
சாப்பாடு சாம்பாரு.
காலையிலே சாப்பாடா.
ஆமா அம்மா காலையிலியே சாப்பாடு செஞ்சிட்டாங்க.
சாம்பார் சாப்பாடு அப்றோ.
ரசம் அப்பளம்.
நல்ல சாப்பாடு தா.
நல்ல சாப்பாடு தா நா சாப்ட மாட்ட சா ப்பாடு சாம்பாரு அப்பளத்தோட முடிச்சிருவ.
ரசோ சாப்ட மாட் டிங்ளா ஏ ரச புடிக்காத. ரசம் புடிக்காதா.
புடிக்குங்க தோனுச்னா.
எனக்கு ரச தாங்க ரொம்ப புடிக்கு.
ஓ மதியோ என்ன சாப்பாடுங்க.
ஃபோர் பிளஸ் மேல ஆயிலு மதியோ என்ன சாப்பாடுன் தெரியில இப்ப காலையிலதா கோதும தோச.
அ ஒ சேரிங்க மதியோ சாப்பாடு செய்னுங்ளா.
ஆ செய்யனு அம்மா செய்வாங்க.
ம் ம் ஆ அம்மா என்னங்க
எங்க அம்மா செய்வாங்கனு சொன்ன ஏ அம்மா வீட்டுக்கு வந்துருக்க நானு
ஆ சேர் சேரிங்க அ.
நாளைக்கு என்ன நான்வெஜ்ஜா
ஆ நாளைக்கு நான்வெஜ்
உங்களுக்கு தா புடிக்காதே
புடிக்கு சாட்டடே இல்ல
சண்டே
அ சண்டே இல்லா புடிக்கு எ உங்க வீட்
ஆ செய்வாங்கா சாப் ம் நாளைக்கு தா அது முடிவு பண்ணணு.
ப்றாங்க
எல்லாரு அப்ப வெங்காய வந்து வீட் டுக்கு எல்லா வெளயாண்டுட்ருக்காங்க.
ஓ சேரி. சோ நீங்க என்ன பண்றீங்க மழ வந்து முடிஞ்சிருச்சுங் ம் ஆ கிளைமேட் நல்லாருக்கு சில்லுனு நா மேல வந்து அப்டியே இயற்கைய ரசிச்சிட்டு - அப்டியே காஃபி குடிச்சிட்ருக்கே டீ ம்
மாடியில
அப்டியே இயற்கைய ரசிச்சிட்டு டீ குடிச்சுட்டுருக்கே நல்லாருக்கு
என்ன ஒரு அருமையான கிளைமேட்டு இல்ல
அ வீட்டுக்கு பக்கத்தாலயே காடு எங்க வீட்டுக்கு வில்லேஜ்னால எங்க வீட்ட சுத்தி நேச்சுரல் தா
அ
பக்கத்திலேயே ரோடு நெறைய வண்டி போகொ
ரோட்டு மேல காரு காரு குள்ள யாரு எங்க மாமா நே அது பாத்துருக்கீங்களா அது பாட்டு தெரியுமா
அ சே பாத்துருக்கே
ரோட்டு மேல காரு காருக்குள்ள யாரு எங்க மாமா நேரு எங் காருக்குள்ள யாரு
காருக்குள்ள யாரு எங்க மாமா நேரு நல்லா படிக்க சொன்னாரு அப்டின்னு வரு
ஆ பரவால்ல இந்த பாட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு
தெரியு அதெல்லா சின்ன கொழந்தில வெளாண்டது நீங்க ம் அதாவது அஞ்சாவது படிக்கிறப்போ
ஆமா அப்பா ஆதோ உங்களுக்கு அந்த பட தெரிஞ்சிருக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கு
ஆமா நீங்க சொன்னங்கட்டுதா எனக்கே ஞாபகோ வருது
ஞாபகோ வருது எனக்கு
ம்
சேரி சேரி
இல்லன்னா ஞாபக வராது
வேலைக்கு போயிட்டாங்களா அம்மாலா
அ போயிட்டாங்க ஹஸ்பண்ட்லா போயிட்டாங்களா பாட்டி இருக்காங்க
சேரி செரி
அப்றோ நல்ல கிளைமேட் சில்லுனு இங்க அங்க எப்டி இருக்கு
இங்கேயே இருக்கு வெயில் வரல லேசா தூறல்ல விட்டுச்சு
ம்
அப்டியே அந்த தூறலோட இருக்கு
ஆ சேரி
மேற்கொண்டு மழயு பெய்யல வெயிலு அடிக்கல
ஆ
சமமான ஒரு வெப்பநிலைல இருக்கு அ காத்து மட்டு நல்லா அடிக்கிது
ம் இங்க மழ இப்ப தூறுது தூர்ற மாரி இருக்கு
பாட்டி என்ன பண்றாங்க
பாட்டி இருக்காங்க சமைக்கிறாங்க
என்ன சமச்சிட்டாங்கனு சொன்னீங்க மறுபடியு படைக்கு பாட்டி சமைக்கிறாங்களா
பாட்டி தனியா தா சமச்சு சாப்டுவாங்க
ஒத்தாலா இருக்காங்ளா
பாட்டி தாத்தா இருக்காங்க வீட்டு பக்கத்துல தான்
ஓ செரி அப்ப அங்கயு போய் சாப்ட்டுக்கலா
ம் எங்க வேணா சாப்ட்டுக்கலா சித்தப்பா வீட்டுல இருந்து வரு மூணு பக்கம் எங்க வேணா சாப்ட்டுக்கலா
ரெண்டு வெரைட்டி இன்னைக்கு மூணு வெரைட்டி இருக்கு
எங்க வேணா சாப்ட்டுக்கலா சித்தப்பா வீட்ல சண்டே தா வரு
சித்தப்பா வீட்ல எத்தன பேரு
ம் ரெண்டு பசங்க
ரெண்டு பசங்களா
ம்
ரெண்டு அண்ணனுங்களா உங்ளுக்கு அண்ணனா தம்பியா
நா மட்டும் தா புள்ள
அப்படியா
ஆ
செரி வந்து அப்றோ காலேஜ் எப்போ உண்டு
காலேஜு மண்டே சாட்டர்டே சண்டே லீவ்
ஹலோ ஹலோ ஹலோ கேக்குதா உங்களுக்கு